ஹலோ ஹலோ
ழி உம் வணக்கம் தோழி உம் உம் உம் ஆ நல்லாருக் கம் தோழி
ஆ என்ன நா பசங்க வந்தாங்க இப்போ திலுமையும் போயிட்டு வெளையாடுங்க ப்டின் சொன்னே சேரி டு விளையாட போயிருக் காங்க உம் அதா பொண்ணு வந்து இப்ப தூங்கி ஒன்னு கொஞ்ச நேரத்துல தூங்கி எழுந்திரு க்கிற டைமு
ம் உம்
உங்களுக்கு வந்துட்டு அ ச புடவ கட்டுறது புடிக்குமா இல்ல சுடிதார் பாவாட சட்ட அந்த மாதிரி எந்த வகையான உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லாருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு புடிக்கு அப்டின்ட்டு உங்களுக்கு எதாவ்து இருக்குங்ளா
சுடிதார் தா ரொம்புடிக்கு டாப்ஸு அந்த மாரிதா புடிக்
உம்
சாரீ வந்து கட்ட சொல்லுவாங்க எங்கயாது பங்ஷன் அது மாரி போன தா கட்ட தவர
உம்
கட்டவே தெரியாது இப்பதா கல்யாண ஆய் ‌ஒரு ரெண்டு வருஷமாதா கட்ட நல்லா கட்ட தெரியு எங்களுக்கு அதுக்கு முன்ன சுடிதார் தா புடிக்கு ஷன் போம்போது சாரீ கட்ட சொல்றாங்க அப்ப மட்டு கட்டிகிட்டு
உம் உம் எனக்கு பாத்தீங்கனா எனக்கு வந்து து பாவாட சட்டன்னா எனக்கு ரொம்ப புடிக்குங்க சின்ன வயசுலல்லா வன்ட்டு ஸ்கூல் படிக்கும் போதுல்லா வந்துட்டு நா பாவாட சட்ட வந்துட்டு போடுவ அது மேல சட்ட போடுறது ஆமா மேல சட்டப்போ றது வந்துட்டு எனக்கு கரெக்ட் டா இருக்கணும் ஆன பாவாடா எனக்கு பெருசா இருக்கணும் பெரலணும் கீல்ச்ச ப்ஒ கீழ சின்னதா அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது எனக்கு பெரலணும் பாவாட ரொம்ப லென்த்தா இருக்கணும் என்னோட ஹைட்டுக்கு புல்லா இருந்து
அந்த மாப்பஸ்உ உம்
அந்த மாதிரி போடணும் அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் இப்போ என்கிட்ட வந்துட்டு சொல்ல போனால் எனக்கு இன்னுமு ஞாபகம் இருக்குது என்கிட்ட வந்து அந்த கிளி பச்சை கலர்ல வந்துட்டு மெரூன் கலர் பார்டர் வச்சு ஒரு பவாட சர்ட்ட இருந்ததுங்க அது வந்துட்டு டக் புடிச்சி செய்வது தைப்பாங்க இல்லையா நடுவுல ஒரு தையல் புடிச்சிட்டு பெருசா தச்சிட்டு நடுவுல தையல் போடுவாங்களே அந்த மாதிரி அத தச்சு வ வச்சது அஹ் து நா கொஞ்சோ அதான் ஏஜ்ல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நா வந்து ஒரு பத்தாது படிக்கிற வரைக்கு கூட அந்த நா பாவாட சட்ட வந்துட்டு போட்டே அது வந்துட்டு வந்துட்டு ஒரு ஆறாவது ஏலாவது தெச்சதுல ஆ எனக்கு வந்துட்டு அதா ரொம்ப பு புடிக்கு அதுவு அந்த கலர் வந்து எனக்கு நா பாக்கும் போது எனக்கு அந்த கலர் ரொம்ப எனக்கு வந்து புடிச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அதுனாலே தல குளிச்சோம்னாக்கா அது ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கு இல்லையா தல குளிச்சா அந்த டைமுக்கு பாவாட சட்டனா அது தா போடுவே எனக்கு சுடிதார்னா கூடோ போடுவே எனக்கு ஆனா நைட்டி புடிக்காதுங்க நைட்டி புடிக்காதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு சொல்லுவ நைட்டி அப்டின்னா எமர்ஜென்சி எதாது வெளியில பங்ஷனுக்கோ அந்த மாதிரி போயிட்டு வரோ அப்டின்னாக்கா நைட்ல வந்துட்டு ஆ துணி மாத்திக்கிட்டு அது கொஞ்சோ தூங்றதுக்கு இருக்கு அப்டின்ட்டு தா நா நைட்டி வந்து அப்டிதா யூஸ் பண்ணுவோ ஒரு நைட்டி இல்ல ரெண்டு நைட்டி தா எ கிட்ட வந்துட்டு கல்யாண ஆக றத்துக்கு முன்னாடி வரைக்கும்மோ இருந்துச்சு எனக்கு வந்து பொடவ கட்றது எனக்கு ரொம்ப புடிக்கு நா பொடவ வெள்ளிக்கெழமான நா பொடவ கட்டுவே அந்த ஜும்மானா மாசுக்கு வந்துட்டு ஜும்மா அன்னைக்கு வந்துட்டு நா பொடவ கட்டுவே நா பொடவ கட் றது வந்துட்டு நா வேல செய்ற எடத்துல இருந்து எல்லாருமே வந்துட் பே நா வந்துட்டு அழகாலா இருக்க மாட்டே கலராலா இருக்க மாட் ஓகேங்களா நா அப்பரா நா சொல்றது நெ நீங்க வந்துட்டு என்ன இவங்க இது பண்றாங்களே அப்டி யோசிக்க கூடாது இல்லையா அதனால நா இப்பயே சொல்லிடுறேன் நா கலரு கெடையாது அலகு கிடையாது ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப இல்ல அழகே கெடையாது ஓகேங்களா அஹ் அஹ் நான் வந்துட்டு சேரீ வந்துட்டு எனக்கு கட்டுறது பிடிக்கும் ஆனா நான் கட்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குமே நீ எப்ப திலும்ப புடவை கட்டிட்டு வருவன்னு அன்னைக்கு பாப்பாங்க நான் ஒர்க் பண்ணும் போது வேலை செய்யற இடத்துலல்லாம் நான் ஏ ஒரு மூணு நாலு இடத்துல கட்டி இருப் இருக்கேன் வேலை செஞ்சிருக்கேன் எல்லா இடத்த தில்லுயுமே நீ எப் இப்பதான் வந்துட்டு புடவை கட்டிட்டு வருவேன் எனக்கு கொஞ்சம் முடி நீளமா இருக்கும் எனக்கு இடுப் இடுப்புக்கு கீழே வரைக்கும் இருக்கும் அது புடவை கட்டிட்டு வந்துட்டு ட்டு ஆஹ் அது லூஸ் ஹேர் விட் அந்த இது கிளிப்பு மட்டும் போடுவோம் இல்லையா நடுவுல அந்த மாதிரி போடும்போது உன்னும் அது கொஞ்சம் நல்லா இருக்கற மாதிரி இருக்கும் அதனால நெறய பேர் வந்துட்டு நீ எப்ப பொடவ கட் இப்ப நீ எப்டி இவ்வளோ பெர்ஃபெக்டா பொடவ கட்டுற சின்னதா தான் வைப்பேன் இப்போன்னு கெடயாது இப்போதான் நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரீீ பிலீட்ஸ் வந்துருக்கு ஐனிங் வந்து எல்லாமே ஃபிரீயா வந்துட் நமக்கு பண்ணி குடு ருக்காங்க நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு நான் சின்னதாதான் பாடரு வப்பேன் சின்னதாதான் ப்ளீட்ஸ் வச்சு வந்து பொடவ கட்டுவேன் அது வந்துட்டு நீ இருக்கணும் எனக்கு வந்துட்டு அது அதும் இல்லாம எனக் ட்ரெடிஷ்னலா இருந்தா அந்த பட்டு சாரி அதெலாம்
உம்
நீங்க கட்னாலும் நல்லாருக்கு சொல்லுவாங்களா நல்லா கட்டுறீங்கன்னு சொல்லுவாங்களா
புட கட்டு பொடவ கட்டனு நான் எதுனா ஒரு நல்ல ஃபங்சனு போகி பொங்கல் அனுமாரினா மட்டும் கட்டி
ஆனா இப்ப கட்ட முடியலங்க கொழந்தைக்கு வந்துட்டு ஃபீட் குடுத்துட்டு இருக்கானா ஐயோ புடவயா வேண்டாம் இப்பா அதுதான் முடிவு பண்ணிருக்கேன் இருக்கிற பொடவயெலாம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம் நடுவில் ஏதாது என்னால ஒரு பொடவ வாங்கி குடுத்தியான்னா சண்ட போட்டாலும் கேக்குறோம் ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்துருப்பியன்ட்டு ஆனா இருக்கிற டரெஸ் நல்ல ட்ரெஸ் போட முடியல ஏன்னா இப்ப போடு வந்துட்டு இப்ப ஒன்றர வயசு தான் ஆகுது அவங்களுக்கு நம்ம பால் குடுக் இருக்கறோம் அவங்க உச்சா போவாங்க இதெலாம் போவாங்க அப்ப அந்த டிரெஸ் எலாம் வேஸ்ட் அதானே போசி இருமா அது னலா அவர்களுக்கு வந்துட்டு பால் நிறுத்தனதுக்குப்பறம் தான் நம்ம நல்ல ஒரு டீசண்டா ஒரு வந்துட்டு ட்ரெஸ் போடணும் இப்ப பாருங்க நைட் அப்டி தான் ஒரு நால் நைடிப் போட்ட ஒரு நாள் சுடிடுதர் ஒரு நாள் நைட்டி போட்ட ஒரு நாள் சு அந்த மாரி தான் மாத்தி பா தான் போட்டுட்டு இருக்கேன் பா க்கலாம்
ரொம்ப டைம் உம் உம்
குழந்தைக்கு பால் நி ப்பாட்டுனாதான் வந்துட்டு நல்ல சுடிதரும் இல்ல புடவையோ அந்த மாதிரி வந்துட்டு போடணும் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த பராசஸ்ல இதுக்க அப்புறந்தான் இறங்க போறும் ஆஹ் பால்னிப்பட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க ஒரு லீவுல அம்மா வீட்டுக்கு அம் ஆஹ் அம்மா வீட்டுக்கு போணுமா பால் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன் காஃபி பவுடர் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது ஃபெயலியர்ஆய் சி ஏம் பொண்ணு வந்துட் ட்டு அத பீட் பண்ணிட்டா வேப்பல வந்துட்டு தட
போயல்ல அரைச்சி அது போடுங்க
ஆ நான் அரைச்சு தடவிட்டேங்க ரெண்டு டைம் பண்ணிட்டேன் தொடச்சிட்டு தொடச்சி டூ ரெண்டு மூணு டைம் நீ எடுத்து தெடச்சிட்டு குடிக்கிறாங்க அப்ப சே அது அது பாத்தோனே மூஞ்சு சின்னதாயிடுது அவங்களுக்கு ரொம்ப சோகம ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட் அவ சாப்பிடவே இல்ல ஒரு வாய்கூட சாப்பிட பாடு கிடையாது வெறும் அந்த ஃபீடிங் பீடிங் பீடிங் மட்டும்தான் ஜூஸ் தண்ணி அத விட்டா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பீடிங் தான் வேற எதுவுமே கெடையாது ஸ்நாக்ஸ் கூட சாப்பறது கெடையாது நாங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்போ வப்பாங்க அது கூட சாப்படடுறது கெடையாது வெளையாடணும் இது பண்ணனும் இப்டியும் அப்டியும் நடக் இருக்கணும் அதுவே அவளுக்கு கரக் டா இருந்
ம்
ஆஹ் என் பொண்ணு வந்துட்டு இப்போ அவளுோடைய ஒரு வயசுக்கு வந்துட்டு பாவாட சட்ட எடுத்தேன் நானு ஆ மாடனாவும் ஒரு டிரெஸ் எடுத்து பாவாட சட்டயும் எடுத்தேன் கெவு னும் எடுத்தேன் ஆனா பாவாட ச ட சட்ட தாங்க சூப்பரா இருந்துச்சு என் பொண்ணுக்கு
ஆமா இப்ப யார யாரும் விரும்புது இல்ல ஆனா பாவாட சட்ட தான் நல்லா இருக்கும் மா
இப்ப என்னோட தம்பி சித்தப் அப்பா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு அவனுடைய கல்யாணத்துக்கு என் பொண்ணுக்கு ஜிமிக்கி காது குத்தட்டேன் நானே பொண்ணுக்கு ஆஹ் ஒனே கல வயசு இருக்கும் போதே ஒரு வயசுக்குப்ப அப்பறம் காது குத்திட்டேன் அவளுக்குன்னு ஒரு கிராமல ஒரு சின்னதா ஒரு ஜிமிக்கி போட்டு பாவாட சட்ட அவள் என்ன முடிதான் இல்ல ஒரு குமுடியோ அந்த மாரி போடுறதுக்கு ஆ நல்லா இருந்துச்சு
மட்ட ம
ஆஹ் மொட்ட அதுதான் காது குத்துனதுக்குப்பறம் மொட்ட அடிச்சோம் அது முடி கொஞ்சம் வந்திருந்தது இல்லயா அந்த முடியோட தான் இருக்கு அதிலுமே மொட்ட அடிணும் அவள் ஏன்னா முடி அதிகமா சீக்கிரமா வளர மாட்டேங்கிது அதனால ஒரு மூணு வயசு வரைக்கும் மொட்ட அடிச்சிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்பி முடி மொட்ட அடிக்கலாம் அப்டின்னு சொல்லி ட்டு பேசி இருக்கோம் அதுக்கு எங்கங்க எங்க வீட்டுக்காருக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பாப்போம் இந்த ஞா ஆமா ஸ்கூல் போற வரைக் கும் நம்ம தொடர்ந்து கடைசியா மொட்டை அடிக்க முடியும் புள்ளைக்கு அ அப்புறம் வந்துட்டு மொட்ட அடிக்க முடியாதுல்ல ஸ்கூல் சேர்த்துட்டோம்னா அதனால பாப்போம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அடிக்கலான்னு இருக்கறேன் நானு அதுக்கு எங்க வீட்டுக்கார என்ன சொல்றாருன்றத தெரில இல்லங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம பேங்குக்கு போயிட்டு வரும்போது அந்த ஜூஸ் குடுத்தேன் சாப்பாடு ஊட்டனதுக்கு அப்புறம் அப்புறம் அது குடுத்தேன் இப்ப விளையாடுறாங்க ஒரு ஆ பாதி மாம்பழம் இருக்கு தான் சொல்லியிருந்தன் திரும்பி வந்துட்டு அந்த ஜூ மாம்பழம் ஜூஸ் போட்டு குடுக்குறேன் அப்டின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்க அல்ல அப்புறம் பொண்ணு ஏமாட்ட மாயிடும் என் பொண்ணும் மாம்பழம்னா நல் நல்லா சாப்பிடுறா ப பக்கத்து வீட்ல வச்சு இருந்தாங்க மதியம் சாப்பாடு ஊட் டும் போது எனக்கு மாம்பழம் வேணும் ஆம் ஆம் ஆம்ன்னா அப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து கொஞ்சம கட் பண்ணி குடுத்து அதுக்கப்புறம் கரெக்டா சாப் பிட்டு தோல்லாம் சாப்பிடாம தோல் வந்துட்டு இந்தாங்க குப்பைன்ட்டு அவங்க கையிலே குடுத்துட்டு வந்துட்டா
ஹ ஹம்
இது பக்கத்து பக்கத்து வீடு இல்லைங்களா அந்த பொண்ணு எங்க வீட்டில தான் வந்துட்டு ஸ்கூல் வீட்டு வந்தாக்கா எங்க வீட்டில தான் இருப் ப்பாங்க ஏன் பொண்ணு அவங்க வீட் ல போயிட்டு உட்காந்து நைட்டு் சாப்பி ப்பா நான் அங்க போயிட்டு உட்க்காந்துதான் இப்ப ரெண்டு மூணு நாளா ஊட்டுறேன் அவங்க சாப்பிடுன்னு சொன்னா தான் சாப்புடும் நம்ம கிட்டனா வந்து டு கொஞ்சம் விளையாட்டு காமிக்கு ஒழுங்கா சா சாப்பட மாட்டா இப்ப யாருமே இல்ல நாகும் கொஞ்சம் பயம்புடுத்தி ஊட்டிடுவேன் நானு யாராவது இப்பனா ஆமா நா ஊட்டும் போது து எங்க மாமியார் இருந்தாங்கன்னாக்கா சட்டப் பண்றது கெடையாது யாருமே இல்ல நா மட் போய் இருக்கறேனா ஒழுங்கா சாப்பிடுவா அந்த மாதிரி நாங்க யாருமே இல்ல எங்க மாமியார் மட் இருக்காங்க எங்க மாமியார் விட்டுறாங்கனாலும் ஒங்கா சாப்பிடுவா எல்லாருமே இரு தோன்ன சாப்பிட மாட் டா இங்கன்னா அங்க ஓடுறது அங்கன்னா இங்க ஓடிய வரது அந்த மாதிரி அஹ் அத னால வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு வெளிலனா இப்படி பசங்க எல்லாம் விளையாடுவாங்க நடப்ப அவளளோ ஒரு பையன் சின்ன பையனை வெளியில உக்காந்துட்டு வெளியில வச்சுட்டு ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்துட்டு பாப்பா பாப்பானு னுவ ஆமா ஆமா பாப்பாவும் முண்மும் சாப் புரா நீயு மம்மோ சாப்பிடு ட்டு அவளுக்கும் உட்டுவ நானு அ இவனுக்கு கொஞ்சம் ஆனா என்ன ஒன்ற ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஏழே முக்க ஏழரை மணிக் ஆரம்பிப்பேன் நேத்து வந்து ஏழே முக்காக்க ஆரம்பிச்சு ஒன்பதே கால் ஒன்பதரை மணியாச்சு சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு நடுவுல உங்க அப்பா வேற வந்துட்டு டாறு இவங்க அப்பா வந்ததுனால
உம் அவ்வளோ லேட்டா அவ்வளோ லேட்டா ஓட்டதுனால உங்களுக்குதான் லேட்ட ஆகுதுனா சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிருணுன ம்
ஏழரை மணிக்கு தாங்க அதுக்கு இன்னும் என்னங்க சீக்கிரம் அப்பறம் நைட்டு ஃபுல்லா வந்து பசிக்குது ட்டு அவங்க அழுதுட்டே இருப்பா நேத்து இப்டி இந்து பண்ணி லேட் ஆனதுக்கு நைட் எல்லாம் அழுகு த்தான் நைட் எல்லாம் கொஞ்சம் நடுல தா அழுகதான் ஆனா காலையில நல்லா தூங்கி இ ருநதுச்சா பதினோரு மணி வரைக்கும் தூங்கினா காலையில கொஞ்சம் ஒரு ஒரு எட் எ எட்டே கால் போல பீட் குடிச்சிட்டு தூங்கினது அவரு பதினோரு மணி வரைக்கும் தூங்கினாரு அப்பறம் தான் என்ச்சா அப்பறம் எழுந்திரச்சதுக்கு அப்பறம் தான் ஒரு தோச சுட் வச்சிருந்தாங்க மாமியார் ஊட்டுறனாங்க அதுவும் சாப்படல செரி வெளியில போறேனே கொஞ்சம் என்னயில இருந்து பால் நீர்